ஹலோ
ஆ நல்லா இருக்கீங்ளா
நல்லார் க்கே நீங் நல்லா இருக்கீங்ளா
அ நாங்க எல்லா நல்லா இருக்
வீட்ல எல்லாரு நல்லாருக் காங்ளா
எல்லாரு நல்லாருக்காங்க உங்க வீட்டுல எல்லாரு நல்லா இருக்காங்ளா
எங்க வீட்டு்ல எல்லாரு நல்லா இருக்காங்க சாப்டாச்சா
ஆ இனிமேல்தா சாப்டணுங்க மத்த எல்லாத்தையு அனுப்ச்சாச்சி வேலைக்கி ஸ்கூலுக்கு எல்லா நாங்க சாப்பிட்டற வேண்டியதாங்க
தம்பியெல்லா எப்டி இவ்ளோ நேரத்ல தாட்டி வுறீங்க
இங்ளே கெளம்பிக்குவாங்க வேன் வந்துருங்ளா ஏழு ஏழு மணிக்கு ஒரு ஆள் போயிருவாங்க ஸ்பெஷல் கிளாஸ்சு அப்போறா பாத்தீங்ன்னா சின்னத்தம்பி வந்து எட்டு மணிக்கு வேன்னு போயிருவாங்க அதெல்லா ஆறு மணி எந்திரிச்சாங்னா கெளம்பிக்வாங்க
சேரிங்க சேரிங்க அவுங்ளுக் என்னெல்ல டிஃபன் பண்ணி குடுப்பீங்க அப்றோ
அவுங்ளுக் வந்து இன்னைக்கி ராகி தோச கம்பு தோச காலைல எல்லா ரெடி பண்ணி வச்சிருவங்க சாம்பார் வச்ட்டோம்னா தோச ஊத்தி குடுத்றதாங்க
ராகி தோச கம்பு தோசயா இதெல்லா எப் புடி சுடுவீங்க நார்மலா மாவாட்டுறதுனா ஓகே ராகி கம்பலா எப்படி என்ன பண்வீங்க
ராகி கம்பல்லா பாத்தீங்ன்னா நாங்க தனியா ஆட்டி வெச்சுக்வோ ராகி வாங்கி முழு ராகி வாங்கி ஆ ஊற வச்சிட்டு ஒரு ஒன் ஒரு ஒரு மண்நேரோ ஊற வச்சன் வைங்ளே அப்பறோ அதுக் வந்து உளுந்து உளுந்து நெறைய கொஞ் சேத்தி போடோணு கொஞ்ச அந்த இது ப ட்ரை ஆயிரு சந் தோஸ் இல்லாதனால கொஞ்ச உளுந்து சேத்தி போட்டு உளுந்தையு பஸ்ட் ஃபஸ்ட் ஆட்டி எடுத்து வச்சிட்டு அப்பற மறுபடி ராகி தனியா போட்டு ஆட்டி கலக்கி வச்சுட்டோம்னா வெந்தயம் போடணு நல்லாருக்கு தோச அதுல வந்து கொஞ்ச கால்சியம் சம்பந்தப் இத இருக்றனால டெய்லிக்கு ஃபுல்லா வச்சு வச்சு க்கெல்லா மழ வருதா டெய்லிக் கூழா குடிக்க மாட் டாங்க மோர் ஊத்தி மோர் ஊத்தி குடிக்க மாட்டாங்க அதனால தோசையே பண்ணி குடுத்துட்டே
அப்போ அதுக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நார்மல் தோச மாரிதா உங்களுக்கு இருக்குன்னு சொல்ல வரீங்களா
ஆ அந் த நார்மல் தோச வந்துட்டு ஒய் வெள்ளையா இருக் க்கோ ஒரு சிலருக்கு வந்து வெள்ளையா இருக்குறதா புடிக்கு கருப்பா இருந்தா புடிக்காது கருப்பு கலர்ல தா இருக்கும்
அப்டிங்களா சேரிங்க சேரிங்க சேரிங்க செர்., ஆமாங்க., அதென்னமோ இப்பெல்லா உண்மதா. இப்ப யாருக்கு எந்த ஹெல்த்துமே இல்ல, எங்க டாக்ட்டர்ட போனாலு இது கம்மியா இருக்கு அது கம்மியா இருக்குன்னு தா சொல்லிட்டே இருக்காங்க
ஆமாங்க
என்ன பண்றதுங்க, அப்புறோ கேக்குணுன் நினைச்சுட்டே இருந்தே அன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்திருந்தேனல்ல
ஆமாங்க
இப்ப வீட்டுல பாக்குறப்போ அப்டி சேரு இந்த பர்னிச்சர் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு, எப்டி நீங்களா செஞ்சீங்களா? அதெல்லா
பர்னிச்சர் ஐட்டம் எல்லா நாங்க வெளியிலதா வாங்கனங்க
அப்படிங்களா எங்க வாங்னீங்க இவ்ளோக் நல்லா சூப்பரா இருக்குதே!
அது எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க கட வச்சிருக்காங்க ஹோல்சேல் கடை அதனால அங்க போய் பாாரத்துட்டு அதனால எல்லாம் மொத்தமா வாங்கிட்டோம்
அப்படிங்களா சோஃபல்லாம் நல்லா இதா இருக்குது சூப்பரா இருக்கு சோஃபா எல்லாம்
உஹம் அது நல்லா இருக்குங்க அப்பங்குறது தம்பி வீட்டுல அவங்க பண்ணுனாங்கன்னு அத பாாரத்துட்டுதான் நாங்களும் சரி மரம் வாங்கி எல்லாம் செஞ்சோம்னா இதா இருக்கும் அப்படின்ட்டு நாங்க ரெடிமேடாவ சோஃபா இத எல்லாமே எடுத்துட்டோம் இதெல்லாம் தடீப்பாய் எல்லாமே எடுத்துட்டோம்
அப்படிங்களா ஏ அப்புறம் நான் அ உங்க வீட்டுல அந்த இங்க வந்து கபோர்ட எல்லாம் அடிச்சிருக்கீங்கல்ல அதெல்லாம் ஏன் வந்து கிரேவன் ஒொய்ா சூஸ் பண்ணியிருக்கீங்க நீங்க நினைச்ச சின்ன கலர் அடிக்கலல்ல
கலர் அடிக்கலாங்க கலர் தான் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணோும் அப்புறம் மறுபடியடி பா்கும்போது கலர் வந்துச்சு எல்லார அது டார்க்கா தெரியுங்க வீட்டு்ல அப்புறம் இது வந்துட்டு சேட் ஆகாது அது வந்து கலர் வந்து கொஞ்ச நாள் போச்சு நச்சுக்கோங்க சேட் ஆயிரும் அதனால இது மாதிரி கலர் போயடுச்சுன்னா பழசு மாதிரி ஆயிடும் இது ஒரே மாதிரி இருக்கும் மெயின்ன் பண்றது தான் இருக்குது
அப்படிங்களா இல்ல நான் வந்துட்டு எனக்கும் வீடு கட்டின வீடு கட்டுறப்போ இந்த மாதிரி கலரா கபோர்ட் அடிக்கணும்னு ஆசையா இருந்துச்சு அதான் என்னடா இது எங்க போய் பார்த்தால இப்பல்லா வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு வீட்டுல மட்டுந்தா உங்களுக்கு கலர் கபோர்டா இருக்கு மத்த பக்க எல்லாமே ஒயட்டு் பிளாக் சேத்திக்கிறாங்க அப்டி இல்லன்னா கிரே அண்ட் ஒயிட்டா சேத்திக்கிறாங்க அப்டி இல்லன்னா ப்ரௌன் அண்ட் ஒயிட்டு் இப்டி மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி எல்லாமே இது பண்ணிக்கிறாங்க
ஒரு டார்க்கு ஒரு லைட்டு அப்டிதா போடணு அப்பதா கலர் வந்து டார்க் கலர் எடுத்து காமிக்கு ரொம்ப டார்க்கா போட்டோம்னா ப்ச் ஒரு வீடே பாத்தீங்ன்னா ஒரு மாதிரி இருக்காது டார்க்கா இருந்தா லைட்டா இருந்ததா நல்லா இருக்கு
செரிங் செரிங் அப்புற பெயிண்ட் எல்லா வந்துட்டு எப்புடி சூஸ் பண்ணீங்க கலரு
பெயிண்ட் வந்துட்டு பாத்தீங்னா ஹ நாங்க வந்து பெட்ரூம்ல வந்து அ கொஞ்சோ டார்கா அடிச்சிருப்போ எப்டின்னா ப்ச் அ கொஞ்ச ம இதா இருந்தா தா உங்களுக்கு டே கலர் வந்து இதா இருந்தாதா நம்மளுக்கு கொஞ்சோ தீந்தா தா இருக்கு தூக்கோ வர்றதுக்கு ரொம்பல்ல இதா இருந்துச்சு வச்சோ பிரைட்டா தெரியிற மாரி இருக் ஒயிட் கலர்ல அடிச்சோம்னா ரொம்ப இதா இருக்கு வெளிச்சமா இருக் க்கற மாரி இருக்கு இது கொஞ்சோ கலர் அடிச்சோம்னா டிம்மா இருக்கு தூக்க வர்துக்கு
செரிங்க
ஏ பெட்ரூம் லைட் போடுறோ அது மாரி தாங்க இதுவுமே கொஞ்சோ டார்க் அடி
அப்டிங்களா
பண்ணிட்டு பெட்ரூம் லைட் போடுறோம் இல்லைங்களா எதுக்கு டிம்மா இருக்குணுங்கறக்காக அதனால இது அடிச்சிருக்க ஒயிட் கல்லு ஹால்ல வந்து கொஞ்சோ நல்லா இதா லைட்டா அடிப்போ ஏன்னா ஹால்ல தா நம்ம அதிகமா இருக்கப்போறோ பெட்ரூம விட அதனால சால் கொஞ்சோ லைட்டா இருக்குங்க
அப்டிங்களா அப்ப மாடியில ஒரு ரூம் எடுத் எடுத்திருக்கீங்க அது எதுக்காக எடுத்தீங்க நீங்க நினைச்சன்னா அப்டியே விட்டுருக்கலா எதுக்கு மாடியில ஒரு ரூம் எடுத்தீங்க
மாடியில வந்தூங்க எங்க வீட்டுல அம்மாக்கு அப்பா கொஞ்சோ ஏஜ்ஜா இருக்காங்களா அவுங்கள வந்துட்டு நா உம் பாத்துக்க முடியல அவுங்க வீட்டுக்கு போய் போய் நா பாத்துக்க முடியல அவுங்க கொஞ்சம் சிக்கா இருந்தாங்க ஒடம்பு முடியாம அப்புறோ அடிக்கடி அவுங்க வீட்டுக் போய் பாத்துட் இருக்கற மாரி இருந் து என் வீட்டுல இருக்கற என் அதாவது எங்க வீட்டு வேலையு முடிச்சுட்டு அவசர அவசரமா அவுங்களையு பாத்த மாரி இல்ல எங்க வீட்டுலயும் வேல முடிஞ்ச மாரி இல்ல செரி அதனால ஒரு ரூம் போட்டோம்னா அவுங்கள இங்க கொண்வந்து
செரிங்க அப்போ வந்து ட்டு உங் அம்மாக்கு என்ன ஆச்சுங்க என்ன பெரச்சன
திகன்னா அவுங்க ஒடம்ப அவுங்க கவுனிச்சுக்கலீங்க ஆஹ் வேல வேலன்டே இருந்துங்க அவுங்க வந்து வந்துட்டு கரெட்டான ஃபுட் எடுத்துக்காம நல்லா தூக்கோ நல்லா தூங்காம வேல வேலையின்னே செஞ்சுட்டு இருப்பாங்களா அவுங்கக் கொஞ்சோ இது மாதிரி வந்துருக் நியூரோ ப்ராப்ளம் மாரி வந்துருச்சு நரம்பு ப்ராப்ளம்
நீரோ பிராப்ளம் ஆ அப்டின்னா என்னங்க
நரம்புகல்லா வீக்ஆயிடுச்சுங்க ரெகுலரா இப்டியே இருந்தா நரம்புலாம் வீக் ஆயிடும்
அப்டிங்களா சேரிங்க சேரிங்க
செரிங்க வீட்ல வீட்ல இப்ப வந்துட்டு யாரெல்லா இருக்கீங்க
எங்க வீட்டுல எங்க நாங்க எங்க வீட்டுக்கரு கொழந்தைங்க ரெண்டு பேரும் மாமியாரு அப்பாவு தனியா இருக்காங்க அம்மா இல்ல இப்ப தவறிட்டாங்க அம்மா அப்பாவும் தனியா இருக்காங்க அவுங்க டெய்லி வருவாங்க வருவாங்க சாப்புடுவாங்க கிளம்பிடுவாரு
அப்டிங்களா சேரி சேரி அப்ப வீட்டு்ல நீங்க வந்து ட்டு ஒரு கார் நிறுத்தி இருந்தீங்களே புதுசா வாங்கியிருந்தீங்களா
ஆமாங்க இப்ப ஒரு ரெண்டு மாசோ ஆச்சு வாங்கி
அப்படிங்ளா இப்போ வித்த கார் ரேட்டுக்கு ல்லா எப்பட் நீங்க இந்த கார் வாங்கனீங்க ஏன்னா எல்லாரு சொல்றாங்ல்ல ரொம்ப ரேட்டு ரேரா கெடைக்கிற மாரி
அப்ப வந்து உங்களுக்கு என்ன றது வருஷோ வந்து கடசில வந்து கொஞ்சோ இரு இதெல்லா கொறச்சாங்க அப்போ அந்த டைம்ல வாங்குனோ
அப்டீங்களா எப்டி புல் அமௌண்ட் கட்டி வாங்கிட்டீங்களா?
ஃபுல் அமௌண்ட் கட்லீங்க கொஞ்சோ இன்ஸ்டால்மெண்ட்ல தா வாங்கிர்க்கோ
அப்டீங்ளா
மாச மாச கொடுக்குற மாரி வாங்கிருக்கோ. ஏன்னா நம்ளுக்கு வந்து ஸ்கூல்ல பசங்க படிக்கிறதுனால கொஞ்சோ நம்ளுக் இதெல்லா இருக்கு. இருக்குதுல்லைங்ளா படிப்பு செலவு எல்லா இருக்குது அதனால செரி மாச மாசோ கொஞ்சோ கட்டிக்கிலா அப்டின்ட்டு பண் ஐடியா பண்ணி வாங்கியிருக்கோ அப்படியே போகுதுங்க
செரிங்க செரி நாங்க என்ன இன்னு வீடு கட்லன் தா பிளான்ல இருக்குறோ அத்தா செர் கேக்லாமே பர்னி ச்சர் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு ஏன்னா வந்துட்டு முன்னாடியே எல்லாத்துக்கு நம்ம அந்த பிரைஸ் கரெக்டா போட்டு வச்சா தான் எல்லாமே வாங்க முடியு
ஆமாங்க
அப்டிங்கிற காக எல்லாத்தியு நாங்க பாத்து வெச்சுட்ருக்க ப்ப தா பொறுமையா எல்லாமே ம்ச் இப்போ வந்து முன்னாடியே எல்லாமே நம்ம கணக் போட்டு வச்சத்தா எப்படிய இருந்தாலு அந்த கணக்கோட கொஞ்சோ ஜாஸ்தியாத்தா வருங்க இருந்தாலு இவ்ளோதா இது பண்ணு அப்டினு ஏன்ன வந்துட்டு நம்ம மொத்த அமௌண்ட் கொஞ்சோ சேர்த்து வச்சிருக்கோ வீட்ல ஏ பேலன்ஸ் லோன் போட் ட்டு தா எடுக்னுங்க அதா லோன் எங்க இருந் எப்படி இது பண்றது எதுவுமே தெரிலேங்க அதா கொஞ்ச கொஞ்சமா கே தெரிஞ்சுக்கிறோ
செரி செரிங்க நீங்க வந்துட்டு இன்ஜினியர் மூலியமா கட்னீங்ன்னா கொஞ்சோ எப்டி ஒரு லட்ச ரெண்டு லட்ச அதிகமா தா ஆகுங்க இல்ல நீங்களே ஆள் விட்டு கட்னீங்கன்னா கொஞ்சோ அமௌண்ட் வந்து கொஞ்சோ கொறைய இருக்கோ ஆனா ரிஸ்க் எடுத்துக்கிற மாரி இருக்கு நம்மதா இருந்து எல்லாமே பாத்துக்குணு
அப்டிங்ளா என்ன தெரியுங்களா பிரச்ச ன் இப்ப வந்துட்டு ஆள் விட்டாலு பிரச்சன இல்ல அங்க ஒருத்த இருக்கனும்ல நம்ம வீட்ல யாருமே இல்ல எப்படி வந்து யாரு பாத்துக்க மாட்டாங்க ரெண்டே ரெண்டு பேர் தா இருக்குறோ வீட் ல அப்போ அண்ணாங் ஒர்க் போய்ட்டாங்கன்னா நானு ஒர்க் போயிருவேனால
செரிங்க
அதனால எ ன்ன பண்றது என்ன எதுனு தெரிலேங்க
செரி செரிங்க ஒண்ணு வேண்டாங்க மெட்டீர்யல் மட்டு வாங்கி குடுத்துருங்க டெய்லி வந்து வார கூலி மாரி குடுத்துருங்க எவ்ளோ ஒர்க் அவுங் பண்ணிருக்காங்களோ அவ்ளோ அதுக்தகுந்த மாரி பேமெண்ட் பண்ணிருங்க மொத்தமால்லா வுட்டீங்ன்னா நம்ம அந்த அளவுக்கு போய் கஷ்டப்பட்டு சம்பாஷி ரெண்ட ரெண்டு லட்ச ஒரு லட்ச ரெண்டு லட்ச அதிகமா கொடுக் க்குற மாரி வந்துரு
செரிங்க ஆனா இப்போ ஒர்க் பாக்குறவங்கல்ல என்ன பண்றாங்கன்னா கொஞ்சோ எக்ஸ்ட்ரா கேக்குறாங்க ஒரு நாளைக்கு ஆயிர ரூபா ஐநூறு ரூவா கேக்குறாங்க இல்லலைங்களா இப்போ
கூலி அதிகமாயிருச்சுங்க மெட்டரியளு அதிக கூலி அதிக நீங்க தெரிஞ்சங் ஒருத்தர் இருக்கறாங்க அவங்கள விட்டுட்டு வச்சுக்கோங்க நல்லா நீட்டா பண்ணி குடுத்துருவாங்க
அப்படிங்களா இல்ல இப்பல்லா என்ன பண்றாங்கன்னா யாருமே வீட்டுக்கு வந்து ஆல் ப ஆலோ பிளாக் கல்லு வந்து வக்குறது இல்ல அது அதே மாரி இன்னொரு கல் ஏதோ இருக்குது அது பெருசு ரெண்டு ஆலா பிளாக் கல் வைக்கிற இடத்துல ஒண்ணு வச்சா போதுங்களாமா அப்படியெல்லா இருக்குங்களா
ஆமாங்க
அப்படிங்களா எனக்கு தெரியல இப்பத்தா கேள்விப்பட்ருந்தே அதா கேட்டங்க
சரி சரிங்க இல்ல நமக்கு தெரிஞ்சவுங்க ஒருத்தர் இருக்காங்க நா அவங்கள வேண்ணா கேக்கற அவங்க ஃப்ரீயா இருக்காங்கள எங்க வேல எடுத்துருக்காங்கன்னு அவங்கள வந்து பாத்தாங்கன்னா அவங்க எல்லாமே அவருக்கு தெரியு அவர கேட்டுதா அவங்கதா எங்களுக்கு பண்ணுனாங்க
சரிங்க சரிங்க அப்போ நீங்க நீங்க உங்க நம்பர எனக்கு சென்ட் பண்ணி விடுங்க நா எல்லாமே கேட்டுட்டு எல்லா பேசிட் நீங்க எனக்கு அவங்க நம்பர் சென்ட் பண்ணி விடுங்க
ஆ ஓகேங்க நீங்க பேசி பாருங்க இல்ல எங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னாலு ஓக்கே ஒரு நாள் ஃப்ரீயாயிட்டு வந்தீங்கன்னா நா வந்து அவுங்கள அறிமுகப்படுத்தி வக்கிற
சரி அப்ப நானு அண்ணாவு ஒரு நாள் வர ங்க வீட்டுக்கு
ஆ சரி வாங்க வாங்க கால் பண்ணிட்டு வாங்க
ஆஹ் சரிங் கண்டிப்பா சரிங் உம் சரிங்க ஆஹ் சரிங்க ஓகே பாய்